மாலை வணக்கம் நண்பா வணக்கங்க சும்மாதா நண்பர் இப்ப நீங்க என்ன பண்றீங்க
நா நானு சும்மாதாங்க இருக்கே இன்னு சாப் புல்லைங்க நைட்டுக்கு தாங்க சாப்புன்ணு எந்திர்ச்சதே பாத்தீங்னா பதினோரு மணிக்கு தாங்க நீங்க சாப்டாச்சங்ளா
நா ஆனா எந்தரிச்சது பாத்தீங்கனா எட்டு எட்ரைக்காது எந்திரிச்சுங்க எந்திரிச்சொன்னே பிஸ்கெட்டு சாப்ட்டேங்க பிஸ்கெட் சாப்ட்டு அதுக்கப்றம் கொஞ்சோ நேரொ கழிச்சி ஒம் போதர ஒம்போதே முக்கால் கட்ட இது சோயாபீன்சு சாப்பாடு ச சோ கொழம்பு ஊத்தி சாப்பாடு சாப்ட்டங்க இன்னு மதிய சாப்பாடு சாப் நீங்க சாப்ட்டீங்ளா
நா அதாங்க மதியான சாப்பாடு சாப்பிலிங்க எந்திரிச்சது பதினோரு மணிக்குங்க அப்பதா சாப்டே இல்லைங்ளா அதுவாட்டி பசிக்லேன் சொல்லிட்டு சாப்புல்லீங்க நைட்டு தா சாப்புன்ணு நீங்க பிஸ்கெட்லா இயர்லி மானிங் சி காலைல இயர்லி மானிங் சாப்டாதிங்க எப்பமே ஏனா பிஸ்கெட்டு சாப்புறக்கே கெடுதல் தாங்க அது அவா
உண்மதாங்க உண்ம தாங்க நா இத வந்து நா முற்றிலும் நா தவிர்க்க பாக்குறங்க இருந்தாலு வீட்ல வாங்கி வேணான் சொன்னங்க இருந்தாலு தெரியாம வாங்கிட்டு வந்ட்டாங்க இனிமேல் வாங்குறத நா வேண்டானு சொல்லிறேங்க இனிமேலு
குடிக்காதிங்க மா ஏ மார்னிங்கே பாத்தீங்னா டீ காஃபி குடிக்காம ந்த ஜீரக தண்ணி இல்லாட்டி டீ பாத்தீனா வேற எதாச்சு புதுசா எதாச்சு குடிங்க ஆனா
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏ அதுதா வீட் ட்ல சொல்லிட்ருக்கங்க மூலிகை மாரி எதா ஒன்னு சீரக தண்ணி சியா சீடு அந்த மாரி எதாது ஒன்னு ஜப் சப் ஜாதுல வேணா சியா சீடு மட்டு வாங்கி ஊற வச்சி அத தண்ணில போட்டு குடிக்கலா லெமன் ஊத்தி அப்டிங்க மாரி பேசிட்ருக்கங்க யோசிச்சி வச்சிருக்கங்க கண்டிப்பா அதெல்லா பண்ணவங்க
இப்ப நீங்க அது நீங்க சொன்னீங்க தண்ணி ங்ளா சியா சீடு அது குடிச்சீங்னா உங்குளுக்கு வந்து குளு கு குளிர்ச்சியாருக்கு ஒடம்ப பத் திங்னா பாடிய பாத்தீங்னா ஹீட்டாகாது க்காது ஒரே வெப்பநிலைய மெயின்டெயின் பண்ணு நீங்க அது மாரி நீங்க சாப்பு குடிங்க ஏனா டீ காஃபி வந்து த்தோ அது செட் ட்டாகாதுங்க அதுலா
ஆமாங்க ப்ப நீங்ளே பாத்தீங்னா டீ காபி குடுக்கீங்ளா எனன் தெர்ல இருந்தாலு அதை விட்டுட்டு சியா சீடு காலைல பாத்தீங்கன்னா ஓட் ஸு அப்றோ பீன் டீ ரெண்டு முட்ட ஆப்பிளு இந்த மாரி ஒரு ப்ரோட் டி நிறைந்த இதா எடுத்துக்கிட் டீங்கனா ஒடம்புக்கு அவ்ளோ சத்தா இருக்குங்க
ஆமா அம்மாங்க நானு பாத்தீங்கனா எப்பயுமே பாத்தீங்னா அப்படிதங்க காலைல எந்துருச்சுனே என்ன பண்ணுவன் தெரியுங்ளா ஒரு சுடுதண்ணி குடிச்சுட்டுவங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சுட்டுங்க அதுக்கப்றோ கிரீன் டீ ஒன்னு குடிப்பண்ணுங்க கிரீன் டீ குடிச்சி முடிச்சனேவ் ஓட்ஸு தாங்க ஓட்ஸுல பாத்தீங்னா நாங்க அந்த ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்னா சேல்ட் மாரி கட் பண்ணி அந் தே ஓட்ஸுகுள்ள மிக்ஸ் பண்ணி அத அப்படித்தாங்க சாப்புட்டுறோ மார்னிங் பத்தீங்னா ஃப்ரூட்ஸு இல்லட்டி இது எக் எடுத்துகொணுங்க அப்பறொ மக் தியானொ பாத்தீங்னா இந்த சேலட்டு கொஞ்சமா சாப்பாடு கொஞ் ஜோ எதாச்சு வெஜிடபுல் பொரி பொரியலு அதுக்கப்றொ பாத்தீங் தயிரு சாம்பார் ரசொம் அளவா போட்டு பான் இதுல சாப்புட்டுங்க நைட்டுக்கு அதே மெரி தாங்க சப்த்து சப் பாத்தி அது மெரு
நல்லது நல்லது நல்லது நா வந்து பாத்தீங்னா காலைல ஓட் சொடுத்துகோங்க ஓட்ஸீ ரெண்டு முட்ட அப்றொ வந்து பாத்தீங்னா இரண்டயும் சாப்ட்டதுக் அப் ப்றோ ஒரு கிரீன் டீ எடுத்துக்கோங்க கீரீன் எடுத்ததுக் அப்றொ பாத்தீங்கனா மதியம் வந்து அதே மாதுரி ரெண்டு மூணு முட்ட எடுத் துகோங்க மூணு முட்ட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஒரு கிரீன் டீ குடிச்சிகோங்க அப்ப யம் சாய்ந்ரம் பார்த்தீங்கனா ஒரே ஒர் ஆப்பிள் சாப்புடுவங்க அப்றொ கிரீன் டீ குடிப்பாங்க நைட்டு பாத்தீங்னா ரெண்டு சப் பாத்தி ரெண்டு முட்டைங்க ஒரு டம்ளாரு கிரீன் டீங்க இப்டி சாப்ட்டு வந்தம்னா வென்ன ஒரு நாளக்கி ஒரு ஐநூறு க்ராம் கொறைதுங்க ஒடம்புக்கு அவுளவு சத் தவ்வு இருக்குதுங்க நீங்க உங்க வீட்ல எல்லா எல்லா பண் அப்றங்க
நாங்க நீங்க சொன்ன மாரிதாங்க நாங்ளு சாப்புட்ருக்கோ ஆனா நீங்க பாத்தீங்கன்வைங்க முட்டை எடுத்துக்குறத பத்தீங் நீங்க எப்படி நாட் நாட்டுக்கோழி முட்ட எடுக்குறீங்களா இல்ல நார்மலா இந்த வெள்ளக்கோழி முட்ட எடுக்குறீங்களா
முட்ட எங்ளுக்கு வந்து நாட் நாட்டுகோழி முட்டைலா அதிகமா கெடைக்கிறது இல்லைங்க அதனால பிராய்லர் கோழியே வெள்ளக்கோழி மு வெள்ளக்க கோழி முட்டைய எடுத்துக்குறம்புங்க
ஓகே ஓகேங்க நீங்க நாட்டுக்கோழ் நம்ம எப்பேமே நாட்டுக்கோழி மட்டும் தாங்க பண்ண வச்சிருக்கோங்க நாங்க அப்பா வெச்சிர்க்காரு
பரவாயில்லைங்க இப்ப எப்டிங்க பண்ணையில ஆ சொல்லுங்க சொல்லுங்க பண்ணையில ஒரு முட்ட எவ்ளோக்கு விப் க்கிறீங்க நீங்க
நாங்க ஒரு முட்ட பாத்தீங்கனா பன்னெய்ல நார்மலா பாத்தீங்கனா நார்மல் முட்டையில பாத்தீங்கனா ஆறு ஏழு ரூவாய்க்கு போயிட்ருக்கு நாங்க விக்கேது பத்தீங்னா எட்ரூவா எட்டாயிர்ரூவா அந்த சம்திங் வித்துட்டுறுக்கூங்க
சேரி சேரி நீங்க எப்டிங்க ஒரு முட்டைய வந்து பாத்தீங்கனா தனியா ஒ ஒரு ரெண்டு முட்ட மூணு முட்ட கேக்குறவங்ளுக் குடுப்பீங்களா இல்ல ஒரு டசன் வாங்குறவங்களுக் கு மட்டுந்தா அந்த டசன் கணக்குல மட்டுந்தா ஒரு அட்ட அட்டையா மட்டுந்தா விப் விப்பனை செய்றீங்ளா
இல்லங்க நாங்க பாத்தீங்கனா டசன் கணக்குலே விக்கிறோ நாங் பாத்தீங்கனா சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஒரு ஆறு முட்ட ஏழு முட்ட பக்கத்துல இருக்கவங்கலா வந்து கேட்டாங்ளா நாங்க குடுப்போ
சேரிங்க
இப்ப பாத்தீங்கன்ன டசன் கணக்குல எடுக்கறப்ப பாத்தீங்கா நாங்க அமௌண்ட் பாத்தங்கன்னா ஏழு ரூபா ஒர்வா ஒன்னா ரூவா கம்மி பண்ணிதா கொப்போ
பரவல்லங்களே இந்த மாரி பிசினஸ்லா நெறைய பக்க கம்மியாதாங்க இருக்கு நாட்டு கோழி முட்டைங்கிறது ஒடம்புக்கு சத்து கெடைக்குதுங்க நெறைய பக்க கெடைக்கவே மாட்டேதுங்க இதை கொஞ்ச நீங்க பெரிய அளவுல பண்ணீங்கன்னா நீங் ங்க வந்து பெரிய உச்சத்துக்கா போவாங்கன்னு தோணுதுங்க
ஆமாங்க இதுதாங்க நாங்க பிரான்ஞ்சு லெவல்ல நாங்க பண்ணலான்ருக்கோ
நல்லதாங் நல்லதுங்க பிரான்ச் லெவல்லிலா எப்படி எந்த மாரிங்க
பிரான்ச் லோன் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க முட்டைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிராண்ட நாங்க உருவாக்கி
சரிங்க சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க பரோ
அதாங்க முட்டைய பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு மாரி நாங்க செட் பண்ணலான்ருக்கங்க எம்மன்னு எம்மன் மு ட்டை எண்ண முட்டயோ இது மாரி பாத்தீங்கன்னா பேரு பேரு வச்சு
பரவால பரவாயில்லைங்க ஆஹ்
அந்த பேரு வச்சு நாங்க ஓபன் பண்ணி ஒரு ஸ்டிக் ஸடிக்கரு ஒரு பிராண்டிங் ஏற்படுத்தி
சரிங்க பரவாயில்லைங்க முட்டை நீங்க எப்படி அப்படீனா நீங்க வக்க ஒரு கடையே போடறேங்னு பாத்தீங்கனா நல்ல மக்கள் அதிகமா புலங்கற ஏரியா பாத்து வைங்க ஏன்னா இப்ப ஒரு ஜிம்முக்கு உடற்பயிற்சி செய்ற மையத்துக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அவங்க அடிக்கடி முட்டை தேவைப்படும் அவங்க வந்து அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு காலேஜ் ஒரு அதான் கல்லூரி பக்கத்துலயோ ஒரு பேருந்து நிலையத்து பக்கத்து
நாங்க ஜிம்மு ஜிம்மு நாங்க வந்து ஜிம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்ட்டு இருக்கோங்க ஜிம்மு அதிகமா இருக்கு இதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹெல்து மேல எல்லாமே அக்கறையா இருக்கு இருக்காங்க அததுங்காட்டி ஜிம்மு சைடு வச்சோம்னுவீங்க இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு பிராஃபிட் ஒரு மாரி ஒரு சின்னபிராஃபிட் அவங்களுக்கு கொடுத்தோனா நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் ஆச்சுன்னா அதுவே போதும்லங்க ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஆமாங்க எல்லா பக்கமும் பிராண்ட் வந்து ப ஆப்லறே தெரியனுங்க ரெகுலரா வாங்கறவளுக்கு ஒரு கீச்செயினா இருக்கட்டும் ஒரு காயினா இருக்கும் குடும்
சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க வந்து அஹ ஜிம்க்கு ஃபோகஸ் பண்றேங்கறீங்க அப்ப உங்க ஏரியா சைட்ல வந்து ஜிம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு கட ஆரம்பிக்கிறீங்கன்னா பத்து ஜிம் இருக்குன்னா அந்த பத்து ஜிம் இப்ப ஒவ்வொரு பிராஞ்சு
அப்படியா அப்படி இல்லைங்க இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஜிம்ம நீங்க வச்சிருக்க ம் ம் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உங்க ஜிம்ல வந்து ஒரு ஒரு நூறு முட்டை கொடுக்கன்னுவீங்க நூறு முட்ட நான் வந்து அந்த டேபிள் முன்னாடி வந்து வச்சுட்டு போயிடுவேன் யாரு வாங்குறாங்களோ வாங்கிட்டு போகட்டுங்க அதுக்கு
சொல்லுங்க நண்பா சொல்லுங்க நண்பா சொல்லுங்க எப்படி நீங்க சொல்ல இப்பய
அதான் நண்பா நீங்க பாத்தீங்கன்னா ஜிம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க ஜிம்ல வந்து நான் ஒரு நூறு மூட்டை கொடுக்கறேன்
சேரி நண்பா
வங்க வாங்கிட்டு போவாங்களங்க அது மூலியமா சேல்ஸ் நடக்கும் பாத்தீங்களா
ஆமாங்க ஆமாங்க புரியுது புரியுதுங்க ஏ ரெகுலர் கஸ்டமர் அ சொல்லுங்க
அதான் நண்பா ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க அது போக ஹெல்த் மேல் ம் சொல்லுங்க
அதா நண்பா இப்ப நீங்க சொல்றது வந்து என்னன்னா ஜிம்ல வந்து நீங்க ஒரு எவ்வளவு குவாடிட்டி கேக்குறாங்களோ அது வந்து அந்த எண்ணிக்கையில குடுத்துடுறீங்க குடுத்துட்டே அந்த ஒரு ஜிம்முக்கான தேவைய இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வேணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு குடுத்துட்டீங்கன்னா அதே மாரி பத்து ஜிம்மு அந்த சைடுல இருக்குன்னா அந்த ஏரியால இருக்க பத்து ஜிம்முக்குமே நீங்க போய் ஆர்டர் எடுத்து நீங்க போய் டெய்லியு குடுக்குற மாரிங்களா
ஆர்டர்ல லா இல்ல நண்பா சும்மா நம்ம போய் கொண்டு போய் வக்கிறே நண்பா வேணுங்கிறவ வாங்கிட்டு காசு அமௌண்ட்டு குடுத்துட்டு போய்ருவாங்க நா போய் ஈவினி்ங் போய் கலெக்ட் பண்ணிருவே நண்பா
அதா நண்பா நா என்ன கேக்குறேன்னா ஒரு கட வச்சுக்கிட்டு பத்து இதுக் குமே நீங்க போய் குடுக்குற மாரிங்களா இல்ல ஒரு எடத்துல மட்டு தா இருக்கு வேனுங்கரவங்க வந்து இந்த எடத்துக்கு வாங்க்கிவாங்கன்னு சொல்றீங்களா
இல்ல நண்பா இப்ப நீங்க பாத்தீங்கன் வைங்க இப்ப ஹோல்சேலா வாங்கறவங்களா பாத்தீங்கன்னா டைரக்டா பண்ணைக்கே வந்துருவாங்க நண்பா அவங்களுக்கு மொத்தமா நம்ம சேல்ஸ் பண்ற மாரி இப்ப நீங்க இது மாரி நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுன் வைங்க நம்மலா போய் ஒரு டெய்லியுமே இப்ப ஒரு கட கடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேனவ வா இருக்கட்டு ஒரு சாக்லேட்டா இருக்கட்டு பா த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக் கடைக்கு நம்ம இவ்ள இவ்ளோனு கொடுக் பாங்க தெரியுமா அது மாரி தா நண்பா எக் ஃபுல்லாமே நம்ம பிராண்டோட பிராண்டு ஸ்டிக்கரு பிராண்டோட எல்லாமே தெரியற மாரி நண்பா ஒவ்வொரு ம் சொல்லுங்க
பாத்தீங்கன்னா பண்ணைல இருந்துட்டு தா நீங்க கடைகளுக்காக இருக்கட்டு நீங்க இந்த பயிற்சி கூடகத்துக்கா இருக்கட்டு இங்கிருந்துதா நீங்க கொண்டு போய் விற்பனை செய்றீங்களா இல்ல இது இல்லாம நீங்க ஏதாவது கட மாரி ஏதாவது வச்சிருக்கீங்களா
இல்ல நண்பா கடமார்லா எதுவுமே வக்கில நண்பா இனிமேல் வைக்கிலான் தா ஐடியா இருக்கு நண்பா ஆனா வீட்ல இது வேணாங்கறாங்க இப்பதைக்கு பண்ணையில இருந்தே சேல்ஸ் பண்ணிக்கலா எங்க வச்சாலு சேல்ஸ் இதான நம்ம பிராண்டு நம்ம வெளிய எல்லாத்துக்கு தெரிஞ்சிடானே போதுங்கறாங்க
உண்ம தா உண்ம தாங்க இந்த மாரி பண்றது நல்லது தாங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க இத வந்து உங்களுக்கு மென்மேலு வளரணுங்க இந்த வளர்ச்சிக்காக நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க வெற்றி அடைவீங்க
ஆமாங்க அதுக்காட்டி தாங்க நானும் முயற்சி பண்ணிட்ருக்கே
சேரி சேரிங்க பரவால்லைங்க அப்புறம் அப்புறம் சொல்லுங்க அ இப்ப நீங்க வந்து பண்ணைய வந்து நீங்க ஒரு ஆள் மட்டும்தா பாத்துக்கறீங்களா இல்ல வீட்ல யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா
இல்லங்க அது வீட்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்காங் க அவங்க வந்து ஃபுல்லாமே பாத்துக்குவாங்க அண்ணே இருக்காரு அண்ணேனு பாத்தீங்கன்னா து பிராண்ட எக்ஸிகியூட்டா வேல செஞ்சுட்ருக்காருங்க பிராண்ட பத் தின பப்ளிஷ் பண்றது வெளிய பாத்தீங்கன்னா அந்த டி வி-ல எல்லா ஆட் பண்றது டி வி-லயே பாத்துருப்பீங்க எம்மன் எம்மன் எம்மன் எக் கு எம்மண் எஃகுன் சொல்லிட்டு ஒன்னு நாட்டு கோழி
அ ஆமா ஆமாங்க பாத்திருக்கே பாத்துருக்கே பாத்துருக்கே இப்ப நீங்க வந்து பண்ண வச்சிருக்கன் சொல்றீங்க இல்லைங்ளா முட்ட நீங்க வந்து விற்பனை பண்றீங்கிறீங்க அதுக்காக நீங்க வந்து இப்ப கோழி வளப்புகளையு ஈடு பட்ருபிங்க இப்ப எத்தன சுமார் எத்தன கோழிகள் உங்க்கிட்ட இருக்
ஓ அப்டினு சொல்ல முடியாது அது வந்து எங்க கிட்ட பண்ணயே பாத்தீங்கனா ஒரு அறுபது எழுபது பண்ண இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவுமே நாங்க பத்தீங்னா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோ
பரவா இல்லிங்ளே அப்ப நீங்க வந்து பெரிய ஒரு தொழிலதிபரா இருப்பீங்க போலயே நீங்களு உங்க அண்ணனு
ஆமா ஆமாங்க அது எல்லாமே முககாவாசி அண்ணன் தான் எடுத்து பண்றாரு ஏன்னா சும்மா நாங்க வந்து சும்மா நாங்க லாபமே இல்லாம இருந்துச்சுங்க இப்ப ஓளவுக்கு லாப தா பாத்துருக்கோ இப்ப அவுர் வந்து ப்ராண்ட வந்து ஒரு அளவுக்கு மேல எடுத்துட்டு போனங்கட்டி அந்த ப்ராண்டுங்கட்டி தங்க எல்லாரு வந்து வாங்கி
பரவால பரவால்லிங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு பேர்மே சேந்து பண்றீங்க உங்களுக்கான வருமானம் மாத வருமானம் எவ்ளோ உங்களுக்கு ஈடுது இதுவே பாத்தீங்கன்னா வருடத்துல உங்களுக்கு மா வருட வருமானம்னு ஒரு இது இருக்கு இல்லயா உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் நீ எவ்வளவு வருமானம் வருதுங்க
த்து மாசோ பாத்தீங்கன்னா ஒரு பதனாறுலேருந்து பதனேழு லட்ச வருங்க
பரவால்லை பரவால்லங்க பரவால்லி ங்க இந்த வருமானத்த வச்சு நீங்க மென்மேலு நீங்க இது மட்டு பண்ண அது முட்ட பண்ண கோழி
இல்லங்க இல்லங்க இப்ப பாத்தீங்க வைங்க முட்டக்கு மட்டு பதுனஞ்சு பதுனஞ்சு வருங்க அது போக நாட்டு கோழி முட்டயுங்கட்டி நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா அது சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அம்பது வருங்க மொத்தம் எழுவத்தஞ்சு எண்பது பக்க வருங்க
பரவால்லைங்க பரவால்லைங்க எப்புடியோ ஒன்னு ங்க ஏதோ முயற்சி பண்ணி இது பண்றீங்க நல்லதுதாங்க இப்ப நீங்க
ஆமா ஆமாங்க ப்ராண்ட் சேலராலா இல்லி ங்க பிராண்ட் சேல் பண்றது இல்லிங்க ப்ராண்ட் வளத்துறதாங்க மூம்மர
நல்லது நல்லதுங்க
இவ்ளோ நேரம் நா இப்ப இவ்ளோ நேர உங்க கிட்ட சொன்ன பாத்தீங்ளா அதல்லா பண்ணனு ஒரு ஆச தாங்க ஆனா நா வேல இல்லாம சும்மா தாங்க இருக்க
பரவாலைங்க இது இவ்வுளோ ஆச இருக்கு இருக்குறதே பெரிய ஒரு இதுதாங்க ஆஸ் தாங்க கண்டிப்பா உங்க முயற்சி வெற்றி அடய வாழ்த்துக்கங்க உங்கள் இணைப்பில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக் க்கமுங்க
அ வணத்
சேரிங்க